அ சொல்லு தம்பி ஆ கேக்குது ஒனக்கு கேக்குதா
ஆ கேக்குது கேக்குது என்ன பண்றீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கன்டா நீ எப்டி இருக்க
ஆ நல்லா இருக்கே சாப்ட்டீங்களா
ஆ சாப்ட்டன்டா நீ சாப்ட்டியா
ஆ சாப்ட்டங்க்கா சாப் ட்ட நீங்க என்ன என்ன சாப் டிங்க
நானா சப்பாத்
உம் ஓகே ஓகே கே உம்
நீ
நா முட்ட சாப்ட்ட இன்னக்கி ஈவ்னிங் வந்துட்டு ஆ ஃப்ரெண்டுக் கூட கொஞ்சொ வெள்ல போலா அ ஃப்ரெண்ட்ஸ் ஆஃபிஸ் ஃப்ரண்ட்ஸ் கூட கடைக் போலான் சொல்ட்டு ஒரு பேக்கரிக் போய் அங்க போயிட்டு ஆ பூரி சாப்ட்டோங்க அதுவே ஒரு மாரி ஃபுல்லாயிருச்சி அத்னாலா இப்ப ஆ அத்னால பெருசா பசி ஏது இல்ல நீங்க ஏதாச்சு கடைக் இப்ப என்ன சாப்ட்டீங்க உங்களுக்கு ஃபேவரட்டான அ ஃபாஸ்ட் புட்டு இல்ல ஸ்ட்ரீட் புட்னா என்ன சொல்லுவீங்க
ஆஹ் நான் வந்து இங்க வந்து ஆஹ் எப்டி சொல்றது நாங்க கொஞ்சோ வேற ஊர்ல இருக்கிறதுனால இங்க பக்கத்துல கட பெருசா இருக்காது கொஞ்சோ தூரமு போனு ஆஹ் இங்க வந்து காளான் நல்லா இருக் ஃபஸ் ட்டு நாங்க இதே ஏரியால வேற இடத்துலந் அங்கதான் வந்து என்னட இப்டி இருக்கே அப்படின்னு இருக்கூ ஆனா இப்பம் கொஞ்சோ வேற இடத்துல இருக்கறதுனால அங்க காளான் நல்லாருக்கும் அது நாங்க வா ல்ல ஒரு நாள் சாப்டுவோம் காளான அப்பறோ ரச பொரி சாப்பிடுவோம் அப்பறோ வேற ன்ன சாப்பிடுவோ அது ஆஹ் மசாலா பூரி சாப்பிடுவோ அது சாப்பிட்டா நைட்டு டின்னர் சாப்பிட மாட்டோம் ஒரு அதுக்கப்பறோ நைட்டு பசிச்சுதுன்னா ஒரு தோச அவ்வளதான் அதுதான் பெருசா ஜங்க்ஃபுட்டு அப்பறோ இதுக்கு முன்னா முன்னடியெல்லா எப்டின்னா அஹ் பே பேக்கிரி போயிட்டு நீங்சொன்ன மாரி ஆஹ் பஸ்சல்லாம் எதுவும் சாப்பிடுற ல்ல ஒரு த்ரீ இயர்ஸ்ஸா எதுவுமே சாப்டாம தான் இருந்தே இப்போ என் பசங்கல்லாம் சாப்ட ஆரம்பிச் ங்களா என் பசங்கல்லாம் கேக்குறாங்க ஸ்கூல்ல இத எடுத்துட் வர்ராங்க அதை எடுத்துட்டு வர்ராங்க இது என்னது அது என்னதுன்னு கேக்குறாங்க. அவங்களால நான் வந்து மறுபடியு ஜங்க்புட் சாப்ட ஆரம்பிச்டோ
ஓ செரி செரி
ல நாங்க சமோசா சாப்ட மாட்டோ பப்ஸு அதெல்லா எதுமே சாப்ட மாட்டோ இப்ப ரீசன்டா ஒரு ரெண்டு மாசமா இதெல்லா அதிகமாயிட்டே வருது ஏன்னா எங்க பாப்பா வந்து சாப்ட ஆரமிச்சுட்டா அவளுக்கு அப்டின்னா என்னன்னே தெரியாது இப் ப வறியு அவலுக் க்கு வந்து ஒரு அந்த ஆஹ் ஜூஸ் ஆஹ் போட்டில் ஜூஸ்னா என்னன் தெரியாது பிரஷ் ஜுஸ் தவர மத் த எந்த ஜூஸ் அஹ் அது பேரு என்னன்ன அந்த சிக்கன் கூட ஒரு ஜூஸ் குடுப்பாங்க அது பேர் என்னன் கேட்டா கூட தெரியாது அவளுக்கு
ஓகே ஓகே ஆனா வந்து யாரு யாராச்சு குடிக்கிறத பாத்து அது என்ன ஏதுன் கூட கேக்க மாட்டாங்ளா
ஆ நாங்க அது மேரி எடத்துக்கு கூட்டிட்டு போமாட்டோ அவுல
ஓ
ஆனா கேப்பா நம்போ வந்து டி வி ல பாத்தாலு அவ்ளோவா டீப்பா பாக் மாட்டால்ல இப்பதான கொ கொழந்தல்ல ஆடெல்லா பாக்காது இல்லியா பசங்க நம்ப பசங்கதா ஸ்கிப் ஏட் பண்ணிடுவாங்களே
ஆமாமா
பிரச்சன வராது எதோ குடிக்கிறாங்க அவ்ளோதா அது மாரி பெருசா எது ஜூஸ் குடிக்கிறாங்க அவ்ளோதா பெருசாலா எதுவு கேட்டதில்ல ரீசன்டா ஒரு கம் அந்த கம்பனி பாத்தா அந்த வழியா நாங்க போனோ அது பாத்து கேட்டா அவ என்னது அப்டின்ட்டு அப் போ வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுபோ அவரு வந்து அத பத்தி சொன்னாரு அப்படியா நம்ம இதுவர குடிச்சதே இல்ல நம் வீட்ல நீங்களு குடிக்கறது இல்ல அப்படின் சொல்ட்டே சோ அது வந்து எங்களுக்கு ரொம்ப புதுஸ் சா அருந்துச்சு அவ கேட்டப்போ நாங்க நெனச்சுட்ருதே அவுளுக் தெரிஞ்சிருந்தா அவ நம்ம கேக்காம இருந்துருக்லா அப்படின்ட் நெறைய விஷயோ அவ அப்படிதா பண்ணுவா அஹ் அப்புறோ வந்து நேத்து வந்து என்னன்னா நாங்க ஒரு அதா சொன்னல ஒரு மூணு வருஷோ ஆச்சு நாங்க இதெல்லா இந்த மாரி சாப்பாட்ல்லா சாப் நேத்து வந்து அவரு வந்து என்ன சொன்னார் நம்ம மேக்கி சாப்பட்லா ரொம்ப நாளாச்சு அப்படின்ட்டு அது சாப்ட்டோ அஹ் சா ப்புட்டு நா வந்து குடுக்குறே எங்க பாப்பாக்கு அவ வந் து லைட்டா தா சாப்ட் ட்டு சோறு அது நாலு வாய் சாப்ட்டுருப்பானு வெச்சுக்கவே அவ சாப்ட்டா ஆனா தம்பி வந்து ஏ மேகிதா சாப்ட்றானு அவ தெறிக்க தெறிக்க ஓடுறா எங்களுக்கு சிரிப்பு தாங்க வே முடியல இத்தனைக்கு நாங்க அதுல வந்து வெஜிடேபிள்ஸ் தா நெறய காய்கறி போட்டோ முட்ட போட் டோ எல்லாமே பண்ணோ அவனுக்கு நாங்க கொடுக்குறோ டெய் அப்டிலா சாப்டணும்ன்னு சொல்லிட்டு நாங்க ஆக்ஷ்ன்லா பண்ணி காட்ரோ அவனுக்கு ஆனா அவ அழுதா இல்ல எனக்கு வேண அவு அவனுக்கு பேச வராது இப்பத லைட் டா பேசற நோ நோ நோ நோ நோன்னு கத்தற அவ அச்சோ இது ஒன்னு சரி பட்டு வராது அது அப்றோ தோச போட்டு முட்ட போட்டு முட்ட தோச சாப்பிட்ட அவன் ச்சு
ஓகே ஓகே ஒரு வேள ஆஹ் ஒரு திரைப்படோ இருக்குது பழைய படோ அதுல வந்து இந்த மாரி இப் சாப்ட கொடுக்கு போது பாம்பு பாம்பு மாரி வந்துரு அதுக்கீத ஏதாவது பா்த்திருப்பானு நெனக்கிறே
ஆஹ் அப்படி அப்டி எனக்கு சரியா ஞாபகோ இல்ல பட் ஆனா வந்து அவன் ஹ நல் னது ஸ் ஸ் டேஸ்ட் பண்ணா சாப்டுவான்னு நாங்க நம்புனோ ஆனா அவ அத பண்ணல அவங்க ஃபஸ்ட்டே எங்க பா ஆஹ்ஹ ஆஹ் எங்க பாப்பா வந்து அந்த ஐஸ்கிரீம் கூட சாப்டவே மாட்டா ஆனா இப்போதா இப்போ ஒரு ஆறு வயசாகுது அவளுக்கு இப்பதா சாப்ட ஆரம்பிச்சிருக்காலே அதுக்கு முன்னாடி சாப்ட மாட்டா அவனுமே ஐஸ்கிரீம்க்கழுவா ஆஹ் அவ ஒரு வித்தியாசமானவ அது கூட உச்சி கிளீனுக்கழ்வா இப்ப இப்ப கொஞ்சோ பிராக்டிஸ் பண்ட்டோ குடுத்துட்டோ ஆஹ் அந்த கோன் தவர மிதி எது குடுத்தாலுமே அழுவா அவ
ஓகே
அதுதா நா நானா கெடுத் து வச்சது எங்க வீட்லயே நா தா நறைய அது மாரியே இது இது சாப்புறது நா வந்து நறீய சாக்லேட் சாப்டுவ நறீய சாக்லேட் எங்க வீட்டு ஃபிரிஜ்ல எப்பயுமே சாக்லேட் இருக்கு எது அது அது எப்பயுமே அந்த பொண்ணுங்கல்லா அப்டிதான கோவ வந்துச்சுனா சாக்லேட் சாப்ட்டா சரியாய்டு அப்டினு சொல்லிட்டு அதனால எப்பியுமே வந்து எங்க வீட்டு ஃபிரிட்ஜுல கோ சாக் பேப்பர் இருக்கு ஈசியா சமாதான படுத் திர்லா அது மாரி
ம் ம் ம் பட் ஆனா அது ரொம்ப அன்ஹெல்தி தா
ஆன் அதுல வந்து டார்க் ஆ டார்க் சாக்லேட் தா சாப்டுவே அது ஃபஸ்டெல்லா அது தெரியாம நெறைய சாக்லேட் சாப்புடுவே
டார்க் சாக்லேட்னா நீங்க வந்து ஆ என்ன சொல்றது நைன் எய்ட்டி பெர்ஸ்னேஜஸ் செவன்ட்டி பர்ஸ் முந்திரிலா அத மாரிலா இருக்குமே
அது மாரி இருக்கு அது மாரி சாப்புலா கொஞ்ச கசப் பா சேம் பட் ஆனா அதுவே நீங்க ப்ராக்டிஸ் ஆனா அதுவுமே
அது நி அ அது ஆமா இருதயத்துக்கு ரொம்ப நல்லது அது இருதய த்துக்கு நல்லது ஆ மன அழு தத்த குறைக்கு
ஆமா ஆமா அது கொஞ்சோ நல்லாவே இருக்கு
நீங்க அத எப்டி வாங்குவீங்க கடைகள்ல போய் வாங்குவீங்ளா இல்ல வந்து அ ஆ சமூக வலைதளங்கள்ல வாங்குவீங்ளா
இல்லல்ல கடைலயே கெடைக்குங்க
ஓகே ஓகே கடைலனா நா கேட்டப்போ வந் து இருக்கு ஆனா வந்து நார்மலான சாக்லேட்தா இருக்
இல்ல அ கொஞ்சோ பெரிய பெரிய கடைல கெடைக்குங்க
ஓ
கொஞ்சோ நம்ம நம் ஆமா கொஞ்சோ பெரிய பெரிய கடையில்ல கெடைக்கு ஆ அது வந்து கொஞ்சோ பழகத்துக் கொஞ்சொ கஷ்டமா தா இருக்கு ஃபஸ்ட்டு அம் ஆரம்பம் ஆரம்பத்துல ஃபஸ்ட்டு ஏன்னா ரொம்ப கசக்கு அந்த காஃபி எப்டி அந்த காஃபி குடிப்போம் பாத்திங்களா அது ஆமா அது மாரி ரொம்ப கசக்கு அதுக்கப்றோ நீங்க அது வந்து பழகிட்டீங்கன்னா அது வந்து கொஞ்சோ நல்லாவே உங்கள எப்டி சொல்றது ரொம்ப ஸ்ரெஸ்ஸாருக் கும் போது நல்லா ரிலக்ஸ் பண்ணி விடுங்க
ஓ சரி சரி சரி நானு ட்ரை பண்ற ந நா வந்து வெரு கொக்கோ பண்ண ச ஆ இனிப்பு இல்லாம இனிப்பு கலக்காத கோக்கோ பவுடர‌ வாங்கி நா வந்து குடிச்சிருக்க நா வந்து நானு வந்து என்னனா ஆ இனிப்பு சேத்திக் மாட்ட அ கோ ரண ஓ ஒரு ரெண்டு வருஷ கிட்ட ஆக போது சோ சுத்தமா இனிப்பு விட்ட அதனால ஒரு ஆச செரி இந்த கொக்கோ பவுட்ரு போட்டு குடிச் சா பால்ல நல்லாருக்குமோ என்னமோனு ஒரு ஆச பட் ஆனா இனிப்பு சேக்காம அதோட இ அதோட டேஸ்ட்டே வேற மார்ருக்கு ரொம்ப கசப்பா ஆ அதோட டேஸ்ட்டே கசப்புதான சாக்லேட் ப்யூர் கோக்கோவாச்சு கசப்புதா நம்ம இனிப்பு சேத் தி அதொருமாரி டேஸ்ட் பண்றோ பட் அது அந்தளவுக்கு ஒடம்புக்கு நல்லதில்ல சோ நானு நல்ல டார்க் சாக்லேட் கெடச்சா வாங்கி ட்ரை பண்ணி பாக்குற ஆ சம்மோ ஆன்லைன்ல இருக்கு பாப்போ ஓகே ஓகே
அது ஒண்ணு அப்றோ நீங்க சொன்ன மாரி நானு வந்து அது ட்ர இது பண்ணிருக்கே நீங்க இது ட்ரை பண்ணுங்க காலைல எழுந்தோன்னே இந்த ஆ என்ன அது என்ன சொல்லுவாங்கன் தெர்ல சியா சீட்ஸ்ன் சொல்லுவாங்க
ஆ கரெக்ட்டு சியா சீட்ஸ் நா ம்
அதுல லெமன் ஆ அதுல வந்து எலுமிச்ச பழம் போட்டுட்டு நைட்டு ஊரவச்சிட்டு காலைல தான்ல இல்ல எலுமிச்ச பழம் போட்டுட்டு அதுல வந்து கொஞ்சோண்டு தேன் போட்டுட்டு குடிச்சு பாருங்க நீங்க காலைல்ல சாப்பாடே சாப்ட மாட்டிரிங்க அது நல்ல ஒரு ஆமா வயிற் ஃபுல்லாயிடும் அது நல்ல ஒரு டயட் ஃபுட்டும் கூடாது எனக்கு ஒர்க் அவுட் ஆயிர்க்கு அது நா வந்து ஆ நான் தான் சொன்னல்ல இது மாரி நறிய ஜங்க் ஃபுட்ல்லாம் சாப்ட்டு ஒரு த்ரீ இயர்ஸ் அ மூ மூணு வர்ஷ் முன்னாடி வந்து என்ன ஆச்சுன்னா ஆ கொஞ்சம் குண்டாயிட்ட குண்டாயிட்ட சொல்ல முடியாது கொஞ்சம் பெயிட் அ வெயிட் அதிகமா ஆஈயிட்ட அப்ப வந் என்னன்னா ஒன்னு ஆ எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இ்ஷ்யூஸ் வர ஸ்டார்ட் ஆகுச்சு அப்பதான் ஹெல்த் இஷ்யூஸ் வர்ற ஸ்டார்ட் ஆச்சு அப்போ வந்து டா ஆ சொல்ட்டாங்க நீங்க வந்து அட்லி அ ரொம்ப வெயிட் அதிகம்லா நான் சொல்ல மாட்ட ஆனா இதுக்கு மேல அத் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பி பி சுகர் எல்லாமே வந்துரும் அப்புடின் சொல்லி பயமுற்த்தி விட்டாங்க நா அப்புறோ ந சொன்ன பி பி சுகர் வ அ வர வயசு இல்லியே அப்டி இப்டி இப்பல்லா சின்ன பசங்களுக்கே வருதுமா நீங்க வந்து கொஞ்சோ பாத்து இருந்துக்கோங்க சொல்லிட் ட்டு அப்போ வந்து என்னன்னா ஒரு மாசத்துல எனக்கு நல்லா ஞாபோ இருக்கு ஒரு மாசோ ஆனா எங்க வீட்ல கொஞ்சோ சப்போர்ட் பண்ணாங்க நான் நா நல்லா யோகா பண்ணுவ யோகா பண்ணீங்கன்னா கம்மியாகும் யோகா பண்ணுவ அப்புறோம் இது மாரி காலையில இந்த கால்ல இது அப்புறம் முட்ட ரெண்டு எடுத் துப்ப அவள் தா நீங்க சொன்ன மாரி நைட்டு கொஞ்சோ ட்டு நல்லா சாப்புடுவ மத்தியான்த்துல ரெண்டு சப்பாத்தி நறைய காய் சாப்புடுவ ஆஹா நீங்க சாத் தமே நா கட் பண்ணிட்ட ஆ சாதோ நைட் கஞ்சி அத் த்து மாரி சாப்புடுவ ஆனா வாரத்துக்கு ஒரு நாள் பிரியாணி மட்டும் சாப்ட்டுருவ
ஓ சரி
உம்
நம்ம அடுத்த காலில் சந்திப்போம்
சரி நா அப்புறமா பேசட்டுங்ளா
ஓகேங்க ஓகே